ஆ ஆ நல்லா இருக்கப்பா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கப்பா என்ன சாப்ட்டீங்க
இன்னு சாப்பல்லங்க
ஏங்க டைமாயிடுச்சிங்ளா நையன் தேர்ட்டி ஆயிடுச்சிங்ளே
ஆயிடுச்சு சாப்டலா அப்டியே மெதுவா
ம்
அ அமுச்சுவுட்டே பாப்பா மட்டு காலேஜ் போல
அ
வீட்லருக்கா செரி அவ எழுந்திருக்கட்டு அலர்ஜி மாரி ஆயிடுச்சுங்க லிப்பாம் யூஸ் பண்ணா பாப்பா
ஆ ஆ ஆ
அது ஃபுல்லா அலர்ஜியாயிட்டுருக்கு
எனக்கு ஒரு சில லிப்ஸு ஆவே ஆகாது எதுனா ஒரு லிப்ஸ்டிக் யாருனா போட்டது போட்டா கூடோ ஒடனே அலர்ஜியாயிடு அப்டி வீக்கமாயிடு அ கீழ் ல உஒடு வீங்கிடு மேல் உதட்ல அந்த மாதரி வீக்கமா தடிமனா வந்துரு பொறி பொறியா ஆ அந்த மாதிரியெல்லா ஆயிடு எனக்கு கூடோ அதுலு ஆவாதுதா ம்
அதனால செரிம்மா ஏ காலேஜ்ல எல்லா கேக்கறாங்க எனக்கு அசிங்மாருக்குது போலன்னா செரி இருந்துக்கோமா அப்டின் சொல்ட்டு சொல்லிட்டே டேப்லெட் டு குடுத்துருக்காங்க டேப்லெட் போட்டுட்டு தூக்கோ வருதுல்ல அது அலர்ஜிக்காக குடுத்த டேப்லெட்டு் அது தூங்கிட்டேருக்கா செரி எழுந்தருச்சான்னா ரெண்டு பேரு சாப்ட் ட்டுக்கலா பாப்பாது் இது வேற ஹோல்டு பண்ணி வெச்சுட்டுருக்காங்கங்க
ம் ஏ ஏ
ஐயோ ஃபீஸு பே பண்ணிட்டோங்க இவங்க அந்த ஃபீஸ்ச பே பண்ணத வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்ச்சே விடல
ம்
அதனால அவள்து இப்போ ரிசல்ட் வந்து சனிக்கெழம வந்தது
ம்
இன்னுமே வந்து காட்ல அவளுக்கு
அப் ஓ ஹோ அப்டிங்ளா இல்லெல்ல இல்ல ஒரு சிலருக் கு அப்டிதா அது இன்னு கம்ப்யூட்டர்ல இது பிட் பண்ணிருக்க மாட்டாங்க அதனால தா உங்களுக் அதே காட்டின்னு வருது ஆ
ஃபீஸ் பண்ணிட்டாங்க ஃபீஸ் கட்டலன்ட்டு ஹோல்டு பண்ணிகிட்டுருக்காங்க
ஓஹோ பேலன்ஸ் எதுனா இருக்குங்ளா
இல்லங்க ஆமாங்க அத குடுக்கல அவுங்க நேத்து நா காலேஜ் போயிட்டு வந்த அப்பதா மெயில் போடுறாங்க
ம்
போட்டுட்டு வந்துடு இன்னைக்கி ஈவினிங்க்குள்ள வந்துடுன்னாங்கங்க நைடெல்லா ட்ரை பண்ணி பாத்தோங்க நைடெல்லா வரல அதுவே ஒரு மாதிரி டென்ஷனாருக்குதுங்க அவளுக்கு
இல்லெல்ல ஃபஸ்ட் இயர் இது இப்ப இப்போ செகண்ட் இயருங்ளா
ஆ ஃபர்ட்ஸ்டு து ஃபர்ஸ்ட் இயர்து செகண்டு் செம்முது
செம் செம்பு தா அது ஃபஸ்ட்டு செம் கிளியர் ஆயிடுச்சா
ஆகாங்க ஒரு நல்ல நல்ல மார்க்கே வாங்குனா
ஆ ஆ ஆ
இப்ப அதுதா வெயிட் பண்றா
ம்
ஒண்ணுமே இன்னு வர்ல என்ன பண்றதுன் ஒண்ணு புரில்
இங்க் வந்து ஷட்டோன்பா எங்க ஊர்ல இன்னு ஒம்போது மணிக்குல ஒம்போது தாவுரது அஞ்சு நிமிசத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க கரண்ட்
அப்டிங்ளா
மா இன்னைக்கெல்லா நாங்க எப்டி ஓட்ட போறோ தெரியல செரி இன்னைக்ல்லா துணி நெறையா சேந்துருச்சு ஊருக் போயிட்டதன்னா நால் நாளா செரி இன்னைக்கி துணி இன்னைக்குதா ஃப்ரீயா இருக்குமே துணி போட்றலானு வெளிய காலைல எட்த்துன் வச்சிட்டே என்ன ஊறவெச்சுடே மிசுன்ல போல்லான்னா கரண்ட்டு போய்ட்ச்சு
சூப்பரு எப்புடி தொய்ப்பீங்க
யப் அதுதா என்ன பண்றதுன் தெர்ல ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக் மேல உட்ருவானுக அ துக்கு மேல போட்றலாமா பாத்துன்னுக்கற இல்ல இவுரு இன்னா சொல் றாரு நாளிக்கே பண்ணிக்கோ நீ வீட்ல தான இக்கற மெதுவா பண்ணி க நா இப்போ யூஸ் பண்ற துணிங்கல்லாருக்குது அவ்ருது அவரே தொவ்ஷ்டார் நேத்து நைட் டே போட்டாரு வந்துருச்சி கால்லுலே மிஷின்னா ட்ரைனர்ல பண்ணி வெஷ்ட்ர்ந்தாங்க அது ஒரு மிஷ்ஷின்னு ஆட்டோமட்டிக் மிஷுன் ஒன்னு நார்மல் மிஷ்ன் ஒன்னு நா நார்மல் மிஷின்தாப் போடுவே எனுக் அதுல ஆட்டோமெட்டிக்ல அந்த கழுக் போறதில்லப்பா செரியா எனக் புடிக்கிறதில்ல அது
அது நீங்க ஊற வெச்சிட்டு காலர்க் கிட்ட மட்டு நல்லா பிரஷ் பண்ணீட்டு
ஆ
ஆ போட்ருங்க பாருங்க க்ளீனா போய்டுது கைல தொவ்ச்ச மாரியே ஆய்டுது
ஆம்மா அது இன்னா ஓகே தா பட் ஒரு சிலர்ல எனக் அது இனவோ அது அது ஸ்டா டிங் வாங்கன்துலர்ந்தே எனக்கு அது செட்டாகல அந்த மிஷினு திட்டினேர்க்குவ நானு நாப்பதாய்ருபா குடுத்து வாங்க்கிற வேஸ்ட்டு வேஸ்ட்டுனு திட்டின்னிர்ப்
எதுங்க ஃப்ரெண்ட்லோடா
ஆ ஆ அது அப்புடி தா அப்லதாருக்கு பட் ஆட்டோமெட்டிக் அது அது எதோ நியூ மிஷுனு ஆ
ஏ ம் ம்
எனுக்கின்னாவோ அதுப் புடிக்கிலங்க அது இன்னவோ தெரில்ல எனக் அந்த அதுல வந்து என்னோவ் போட் டா அப்டே வந்துட்டா மாறி போட்டத் துணி அப்டே வெளிய வந்த மாரி ஒர் ஃபீல் ஆவுது எனுக் இதுலர்ந்துதா கூடோ ஒரு கொஞ்ச நேர்த் தொவ்ச்சிட்டு அ கொஞ்சோ அலச் சீ அது ட்ரைனர் பண்ணு போத் கொஞ்ச க்ளியரா நம்ப கைல தொவ்ச்ச மாரி ஒரு ஃபீல் வர்து எனுக்கிதுல எனக் ஒரு ஆம்மா எனிக் கிது ரொம்ப புடிச்சது இத டபுளு இந்த பக்கோ ஒன்னு இந்த பக்கோ ஒன்னுர்க்கு நம்ப்ளே கைலியே பண்ணிக்லா எனுக் இதுதா புடிச்சுச்சு இதுதா எனக் கிட்டத்தட்ட எங்க அப்பா ரிட்டேர்மன்ட் ஆவும்மோது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ் டு ரெண்டாய்ர்த்தி பண்ணன்ட்ல ஆனாரு அப்போ வந்து எனுக் அந்த மிஷுன் வாங் குத்து அத ஒரு ஞாவமர்தமேல வெளியே போறதுக்கு மன்ஸு வராத வெச்சினுக்கற நானு போட்ருன்னாரு ஆ முடியேம் அதே உங்கப்பா வாய்ங்க்குத்தா மட்டு வெச்சுன்னுக்கற நா வாங்க்குத்தா லொட்டக்கத எவ்ளோ சொல்றப்பாரு இதுல செரில்ல அது செரில்லன்ற பாருன்வாரு
ஏங்க இதே எங் எங்க வீட்ல டாப்லோடு எங்க பெரிய பாப்பா பொறந்தும் போது வாய்ங்க் குடுத்தாருங்க சேம்சங்கு பதிமூணாயிர்த்தைனூரூபான்ட்டு வாங்குனாரு அது வந்து கிட் டத்தட்ட எம் பொண்ணு இப்போ வந்து பெரியவ்ளுக்கு ஒரு பதினஞ்சு ப பதினாறு வயசு ஆகறவரிக்கு ஒழச்சிச்சுங்க அது நல்லாவே இருன்ச்சி எனுக் கத யூஸ்ப் பண்ணிட்டு என்ன பண்ண அந்த மிஷின்னு எலி கடிச்சிர்ச்சிங்க நல்லாதா இர்ந்த்ச்சு புதுசாவேருக்குங்க பாக்குறக்கு ஆ ஒய்ட்டு புதுசாவே இருக்கு அது ம்
கு நடந்துச்சி புதுசுதா வாங்கி பத்து நாள் தாயிருக்கோ வருக்காவுல அப்றோ ஒடனே அவுரு சர்வீஸ் அந்த அந்த வாங்குனோ இல்லிங்ளா அங்யே ஃபோன் பண்ணி சர்வீஸ் மேன் அன்ப்பிர்ந்தாங்க பாத்தா அவரு ஒரே வார்த்த தா சொன்னாரு மிஷ்ஷின்லல்லா எந்த ப்ராப்ள இல்ல எலிக் கட்ச்சிக்குது எலி கடிச்சா நாங்க எங்கனால ஒன்னுமேப் பண்ண முடியாது ன்ட்டு நாங்க ரெண்டாயிர்பா குடுத்து அத ரெடி பண்ணோங்க
அப்டி தாங்க அந்த எலி கடிச்சிது தாங்க என் மிஷ்ஷினே அது ஒரு கதியா ஆய்ப் போச்சிங்கங்க ஆ அப்றோ செரி அத தூக்கி போட்டுட்டு வேற மிஷின் வாங்கி் குடுங்க நா இ எம் ஐ கட்டிக்கிறேன் சொன்னங்க நா காசு இவர்கிட்ட குடுத்துட்டே நா போய்ட்டு பாத்துட்டு டாப்லோடு ரெயின்போல புக் பண்ட்டு வன்ட்டங்க எனுக்கு இந்த மிஷின் த வேணுன் சொல்ட்டு வேர்ல் புலு ஆனா அந்தப் மாடல் இல்லன்ட்டவ ஃப்ரண்ட்லோடு குடுத்து அம்ச்ட்டாங்க
ஓஹோ
ஃபிரண்ட்லோடு வாய்னுவந்து நானு அப்டிதாங்க இப்டி நீங்க சொல்றீங்க பாருங்க திட்டிகினே அ யூஸே பண்லங்க வச்சினேருந்தே எனக்கு விருப்போ இல்ல எனக்கு இத யூஸ் பண்ண விருப்போ இல்ல விருப்பு இல்லன்ட்டுனு ஆப்றமா ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது கூட எங்க வீட்டுக்காரு திட் டினேருப்பே எனக்கு இது புடிக்காதத வாங்கி குடுத்துட்ட புடிக்காதத வாங்கி குடுத்துட்டேன்டுனு அப்றோ இப்ப இப்போ நல்லா இருக்ற மாரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க
ஆ ஆ ஆ
அது யூஸ் பண்ண யூஸ் பண்ணதா நமக்கு இதுவாகு அதுக்கு சொல்ல வரே உங்ளுக் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க
இல்ல இல்ல இவுரு அதா சொல்லுவாரு அவரு அது மட்டுதா யூஸ் பண்ணுக்வாரு நீ உனக்கு யூஸ் பண்ண தெரிலனு ஒத்துக்கோணுவாரு தெரிலல்ல போட் டா நெறைய தண்ணி இழுக்குதுங்க ஒரு டேங்க் தண்ணிணா அர டேங்க் தண்ணி இழுத் துர்து ஒரே வாஸ்க்கே எனக்கு தண்ணியு அதிகமா இழுக்குது எனக்கு அதுவும் ப்ராப்ளமா இருக்குது கொஞ்ச நேரோ ஃபுல்லா மேல ஏத்தனாதா ஏத்தி ஒரு அர மண் நேரத் தண்ணி இருக்காது எனக்கு அது ஒரு டென்ஷனாருக்குன் தண்ணியே நெறைய இழுக்குது அ துணி தொவைக்கிறது கொஞ்ச கரெக்டா தொய்க்கல இதுனா கூட ரெண்டு பக்கெட் தண்ணி ஊத்திட்டு ஒரு பக்கெட்ல அலசிட்டா கூட எனக்கு அந்த துணியு மீர்ந்து தண்ணியு மீறுது ட்ரைனரு ட்ரைனரு ஆவுர்து க்ளீனாவு இருக்குது எந்தப் பிரச் ச்னையு இல்ல ஆமா நல்லாவேருக்கு அது ம்
எது புடிக்குதோ அது யூஸ் பண்ணுங்கங்காது
ஆமா அதுதாங்க தண்ணி வரம்போதுலா ஓப்பனாவே பைப்புல ந தண்ணி நானே நெரப்பிடுவே போட்டுட்டு ஓசிபைப்புல தண்ணி போட்டுட்டு
ம்
நே நீங்க இதுப் பண்ணி பாருங்க நெஜமாவே எனுக்கு அந்த தொய்க்கும்போது அப்பதாங்க எனக்கு அத கைல அலசிப் போடுவே நானு அதுலே அலச வுட மாட்டே அதுல அலச மாட்டே அ
எங்க மாமியார் வீட்ல இதுதா இருந்துது எனக்கு எனக்கு அதுல தொவச்சு எக்ஸ் பீரியன்ஸு இருக்குது அதுல அது பாட்டுக் சுத்தினேக்கு அழுக் போலனா இன்னு கொஞ்சமா பவுட்ரு போட்டு இன்னு கொஞ்ச தண்ணி ஊட்டி இன்னு திருப்பி வுட்ருணு திருப்பி வுட்டுட்டு அத் பாட்டுக்கு அது ஓடிருக்கு அப்டியே ஓடினேக் போது எடுத்து இந்த பக்கோ அலசி அலசி ட்ரரைனர்லப் போட்ருவோ ஆ எவ்ளோ பேர் துணிய அதுல தொவச்சிருக்கறோ தெரியுங்ளா
ஆமங்க ஆமங்க அ அ அ
கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு பேர் துணி தொய்க்குவோ அதுல போட்டு போட்டு தொவச்சு தொவச்சு பழக்கோ எங்களுக்கு அது ஒரே தண்ணில கூடோ ஆ ஒரேத் ரெண்டு மூனு முறப் புடுக்கல் போட்டு எடுத்ருவோ
ம்
அந்த மாதிரி எல்லாத் செஞ்சுருக்குறோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக் கோ அது நல்லாருக்கு அது தூக்கி இப்ப தா குடுத்துட்டாங்க
ஆப்பல்லா எ ந்த மிஷினுங்க கைலப் ஒக்காருவாங்க கட கடனு அழைப்பாங்க தொய்ப்பாங்க மே ப்ரஷ போடுவாங்க அழ்சி போட்ருவாங்க அது நீட்டாருக்கு எங்கப்பா இன்னு அழகா தொய்ப்பாருத் தெர்மாங்க அவர் வந்து ரயில்வேலருந்தாரு அந்த ரயில்வேல ஒரு சோப்பு தருவாங்க தெரியுமா நீளமா ப்ரவுன் கலர்ல பாத்துருக் கீங்ளா அது அது ஆயில் சோப் ஆயில் ஆயில் பட்டா கூட போயிடும் அதுல அவ்ளோ க்லீனா இருக்கூ அதுதான் யூஸ் பண்ண வருவாரு எந்த சோப்பும் யூஸ் பண்ண மாட்டாரு வாசனையும் கூட நல்லா இருக்கும் அது அது அப்டியே நீட் சா ஒரு பார் வந்து நீட்டா இருக்கும் அது அ க கட் குட்டி குட்டிசா நம்ப எவ்ளோ அளவு வேணுமோ அந்த அளவுக் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அவர் அது மட் நாங்கலா அது யூஸ் பண்ண மாட்டோம் அந்த ரின் பவுடர் ரின் சோப்புதான் யூஸ் பண்ணுவோம் அப்பொத்துலந்து இவர்வட்டு தான் இந்த ஒயிட்ஷர்ட்டுங்க ஒரு பத்து ஷர்ட்தா ஒயிட்ஷர்ட் தான் போடுவாரு அந்த வெள்ள சட்ட அவ்ளோ அழஹா தைபாருங்க ஒரு கிருக்காது எங்க அம்மாகிட்ட குடுக்க மாட்டங்க அம்மாளுக் பண்ணிடுவாங்கன்டு அவரே தெய்ப்பாரு எங்க அம்மா க்ளீனா தெய்க்க மாட்டாங்கன்டு எங்க அப்பா புடிக்காது. அழகா ஊற வச்சுருவாரு அந்த சோப்ல அந்த காலர் எடுத்து தேக்கிவாங்க பாருங்க அந்த ப்ரஷ்ஷு போடுவாங்க பாருங்க தோச்சிட்டு காய வைக்கும் மோது அத பளிச்சுன்னு இருக்குங்க நெஜமாவே நீங்க ஆயில் ஊத்தக்கிச் சீனு வெச்சிகோங்கா ட்ரெஸ்ல அப்பெல்லா வந்து ரயில்வேஸ்ல வந்து அந்த கர் ட்ரெ ட்ரெயின்லா ரிப்பேர் பண்ணவுங்க மேலலாம் ஆயில் வந்துரும் அந்த டிரஸ்ஸே கிளியர் ஆயிடும் அதுல அந்த சோப்ல நிஜமா அந்த சோப் யூஸ் பண்ணுவாங்க ஆம்மா இப்ப அந்த சோப்பே கெடக்கிறதில்ல எ அப்ப ஸ்டாப் பண்ட்டாங்கன்னு நெனக்கிற அத
இல்லங்க காந்தி பார்ன்னு சொல்ட்டு காதி கிராஃப்ட்ல கடக்கிது ஆமாங்க நீங்க அத த வாங்கிறீங்கனு வச்சுக்கோங்க நம்ப பட்டுப்பொடவய கூட தொவக்கிறதுக்கு ஆனா நொறலாம் வராது
நொர வராது ஆமா ஆனாக்ளியர் ஆயிடும்
ஆமா க்ளியரா இருக்கும் நொரலா வரதில்ல இப்பவும் இருக்கு நீங்க போயிட்டு கேளுங்க காதி கிராஃப்ட்ல காந்தி பாரு
ம் இல்ல இல்ல அதுதான் அது கியா அது எங்க அப்பா சொல்லுவாரு இப்பெல்லாம் அது கெடக்கிறது இல்லமா ஃப்ரீயா குடுக்குறதில்லயாம் இப்ப நின்றுச்சாங்ர ரயில்வேல
ரயில்வேல நின்னுற்றுக்கும் ஆனா காந்தி பாருன்னு சொல்ட்டு ஒன்னு விக்
ஆ
ம் வாங்கி ட்ரை பண்ணுங்க ம்
ம் கண்டிப்பா கண்டிப்பாங்
பட்டுப்பொடவைக்கு கூட எங்கேயாது என்ன கர அதெல்லாம் பட்ருந்துச்சுன்னா ஆ நான் யூஸ் பண்ணிருக்க அதனால சொல்றே என்னோட பெர்சனல் இதேதான் அது போட்டோன்னா கிளியர் ஆயிடுதுங்க
ம் ம் ம்
ஆ ஏதாது ஏ டீனான்னு சொல்ட்டு இங்கெல்லா சொல்றாங்கங்க டீனான்னு சொல்ட்டு ஒரு லிக் விடு மாறி விக்கிதுங்களாம்
ஆமா இவ் இப்ப நெறைய வருதுப்பா கிட்டத்தட்ட எ ப்ராடக்ட் ஒன்னு ஒரு நாப்பது ப்ராடக்ட் இருக்கும் லிக்விட்லே. லிக்விட்லே பஸ்ட் பஸ்ட் ஆம்பியாக் கம்பெனில ஒரு லிக்விட் குடுத்தாங்க எனக்கு அப்போ நான் அத வாங்கிருந்தே ஜஸ்ட்டு ஒரே முடி தாங்க நஜமாவே எனக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்ப புடிச்சிச்சு ஒரே மூடிதான் ஊத்துவ ஆ ஒரே முடிதான் ஊத்துவ அவ்ளோ நொர அவ்ளோ ஸ்மெல்லு ஆ துணியும் பழிச்சுன்னு இருக் கூ ஓரளவு அந்த தண்ணி எனக்கு எனக்கு தெரிஞ்சி துணி எதுவும் டேமேஜூம் காட்டல நல்லாவே இருந்துச்சு ஒரு ஒன் இயர் நான் அது தா யூஸ் பண்ணிட்ருந்த
ஏங்க இப்பவும் கெடக்கிதுங்க
ஆமாங்களா இப்ப விட்டுட்டேங்க இப்ப எல்லாம் அந்த ரின் லிக்விடே வாங்கியற ப ரின்னு சர்ஃப்எக்செல் லிக்விடே வந்துருது இப்போ அ அ அது கொஞ்சோ காஸ்லியாக்கு னால இந்த வருஷம் மாசம் மாசம் வாங்க முடியல என்னால சரி அது ஆம்வேலந் வலியவன்ட்ட அந்த கம்பெனில இருந்து சேரி அப்போ அந்த ப்ராடக்ட்ல தான் வாங்கிட்டுருந்த இப்போ எங் அதெல்லா இப்ப லிக்விடாவே கெடக்கிது நம்மளோட ரின்னே கெடக்கிது சர்ஃப் எக்செலே கெடக்கிது
கெடக்கிதுங்க இருந்தாலு அந்த த்ருப்தி வரலங்க எனக்கு கூட எஸ் எய்ட் யூஸ் பண்ணியிருக்கே நானு ஆ எஸ் எய்ட் திருப்தி வந்து வரல ஏ இத் இது ரின்னு ஃபேப்பு ஃபேப்பு தாங்க நா வாங்குறே
ஆ ஃபேப் கூட நல்லா இருக்குதுங்க அது கூட எங்க அம்மா வீட்ல அதா வாங்குறாங்க எங்க அண்ணி அத தா அந்த ப்ராடக்ட் தா வாங்கு நல்லாவே இருக்கு அது
ஆமா
நல்லா இருக்கு ஸ்மெல்லு நல்லா இருக்கு நம்ம கம்ஃபெ அந்த கம்ஃபெட்டு யூஸ் பண்ணும்னு அவசியோல்ல
ஆ அது அதுதா போடறே மிஷின்கு
ஆ
ஏன்னா நம்ம நெறைய தோய்க்கிறோமா அதுதா வந்து நைன்டி நைன் ருப்பீஸ் ஸூ பர் லிட்டரு அதனால எனக்கு அது ஏதோ அ ப